ம் என்னாச்சப்போ நேத்து போய்ட்டு
நேத்து இதெல்லா தா ஆச்சு எனக்கு சரியான இதாயிடுச்சு என்னடா இப்டி பண்றாங்கங்கற மாரி ஆய் டுச்சி அவ அவ்வளோ பில்டப்பா சொல்ற அளவுக்குல்லா ஒன்னு கெடையாது நம்மதா அது இப்டி நெனச்சிட்ருக்கோ என்னமோங்கிற மாரி நானு ஒவ்வொரு விஷ்யத் துல இருக்குல்லடி அவள்ட்டா இது இல்லங்கு போது நா சொல்லுவேல்ல உங்க அத்தான கேக்க வேண்டியதானடி அப் டிங்னுபோது நா அந்த அப்பல்லா எனக்கு அதா மைன்ட் செட் ஏனா வர்றாங்க படத்துக்கெல்லா கூட்டிட் போறவங்க ஒரு நூர்வா குடுக்க மாட்டாங்களா
அதா போபோது கையில காசு குடுத்துட்டு போமாட்டாங்களா
இந்த இந்த பிள்ளைக்கு என்ன கான்செப்ட்னே எனக்கு புரிய மாட்டேது இதுக் எ நம்மளுக்குதா இந்த கடைசி நேரத்துல இப்டி தப்பா தோணுதா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்டிதா நமக் கூட இருக்கிற வரைக்கு இப்பில்லா இருந்ததே இல்லல்ல
ஆமா அது அந்த புள்ள நம்மகிட்ட சொல்லாம இருந்தனாலயா இருக்கு
என்ன கான்செப்ட்னே புரிய மாட்டேது அவ்ளோடது
ம்
அவுங்க அத்த அப்டி ஒரு மாரு அவுரு பேசுறதே அந்த மொரட்டுத்தன் னோங்கற மாரி பேசுறாங்கடி
இனி அவ்ரு அப் அவ்ரு பேசுறது இனி அப்டி தானா இல்ல என்ன எதுவு தெரியாதுல்ல
எதுவுமே தெர்ல ஆமா என்கிட்ட எல்லா காசு இல்லமா அப்டின்ச்சு உங்க அம்மாட்ட கேளு அப்டின் சொல்லி கட் பண்ணி அவ்ரே கட் பண்ணிட்டாரு சேரிங்கத்தா அம்மாட்ட இல்லன்னு சொல்லிதா உங்கள்ட்ட கே டே சரிங்க்தா அப்டின் சொல்லி கட் பண்ணிட்டாங்க
ஓ
அவ்ரு இந்த பிள்ள என்ன சொல்ல வருதுன் கூட அவ்ரு கேக்குறக்கு விருப்பமா இல்ல
ம் இது என்னடி இது இப்டி
என்னன்னே தெர்லடி அவங்க ரெண்டு இந்த பிள்ளைக்கு என்னைக்காசு ஒரு நாள் தான்டி அவங்க பண்றாங்க அது கூட ஒழுக்கமா பண்ணாம இருக்காங்க அவங்க மா மேல வேற லெவல் ட்ரீ
மாமா தான ஆமா
மாமா செம ஏ அந்த அக்கா அவங்க வந்ததுக்கு அப்பறோ இருக்கு ஏ
ஆமா இன்னு அது திருப்பி ஆரம்பிக்கு அதா எங்க வீட்ல இருக்கிற அதே மாரிதா இப்ப ல்லா அவுங்க வீட்லயு
ஆமா அதே நிலமதா ஆமா எல்லா இருக்கிற மட்டு தா
ம் அவுங்க அப்டி சொல்லிட் ட்டாங்க என்ன நா போய் பள்ளிக்கு போற டிவோஸ்க்காக அப்டின்ட்டு
என்ன இதுக்கலாமா
ஆ எங்க பாட் ட்டி வந்து பிடி அவங்க என்ன தெரியுமாடி ஒரு மணி ரெண்டு மணிக்கு தாண்டி என்னைக்கு
ஆ அது வந்து அக்சப்ட் பண்ணிக்கணு
அ ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு தா நிக்கு சமைக்கலா செய்யாது இதுவரைக்கு நா சமைச்சு நா சாப்டதே சாப்ட்டதே இல்ல தெரியுமா
ம்
சமைக்கலா செய்யாது எப்ப பாத்தாலு கட பக்கத்துல ஒரு இட்லி கட இருக்கு அ அங்க காலையில ஆனா அங்கிருந்து ஆப்ப இட்லியு வாங்கறது அங்கயேதா
ம் சரியானா அந்நியாயன்டி இப்டில்லா இருந்தா
ம் அதுதா
ம்ம் இங்கி இப்ப அவங்க மாமி வந்து வித் அதுக்கப்பறோ அந்த பிள்ள நிலம என்ன ஆகு யோசி இப்பவே அந்த பிள்ள சாகுற மாரி வேல செய்யுது அந்த ஏற்கனவே அந்த ரெண்டு பே இவங்கதா பாத்துக்கிறாங்க இங்க இப்ப குழந்த வேற இரு க்கா என்ன பண்ணுவாங்க அவதா முடிஞ்சா
ஆ பாவ பெண்ட் எடுத்துடுவாங்க
அதுக்குள்ள அவளுக்கு ஏதோ பண்ணி போக வேண்டியதான
அதாண்டி அந்தாண்ணம்
அங்கப்ப
அந்தனா ஒண்ணு பேசவு மாட்டிகுது அ இந்த புள்ளயேவே பேச சொல்லுதா மடி வீட்ல
இந்த பிள்ள என்னந்டி ஆரம்பிக்கு ச் இப்போ என்ன ஏதுன்னு பேசுனாதான தெரியு தரிவீங்களா மாட்டீங்களா
ரெண்டு டைம் இந்த பிள்ள பேசிடுச்சு செரியா அவங்க வீட்ல தெரியு திருப்பி திருப்பி இந்த பிள்ள என்னென்னு பேசு அப்டினதுக்கு அவங்க வந்து இல்ல நீ பேசு பேசு பேசு பேசுன்டு இருக்குதாமா
அநியாயோ
புகுந்த பிள்ள எயகிட்ட சொல்லுது ஆ என்ன எயகிட்ட சொல்லுது டி என்னடி நா பேசுறது நா சொன்ன டி நீ என்தடி பேச போற அவங்க வீட்ல இருந்து கேட்க சொல்றி அப்டின்ன அதுக்கு டி நா சொன்னதுக்கு தா டி புரியவே மாட்டிதுடி அவனுக்கு அப்டிண்ட்டு இருந்ச்சு
எங்க அம்மா அது வாட்டுக்கு எங்கயோ போவ்து திடீர்னு அவரு வீட்டுக்கு போவ்து என்னமலாமோ செய்து அது இப்ப என்னன்னா இவங்க கூட போ போகுதுங்குது அது கூட போய் என்ன கோலத்துல ஆவ் போவ்தோ
ம்
அதோட ஸ்டோரில்லா சகிக்க முடியல ஏற்கனவே
ஆமா அது என்ன ஃபர்ஸ்ட்டு இதெல்லா போட்டுட்டு இருந்ச்சுல அது என்ன ஆச்சு அப்றோ
அது இருக்கு இப்போவு இருக்கே
இருக்கா செர் செர்
ஓ நேத்துக்குடி ஏதோ போய் எங்கயோ போய் போட்டிருந்ச்சு அதோட தங்கை நம்ம கூட படிச்சதுல அதோட தங்கச்சி
ஆமா
அதுக்கு என்ன நிச்சயமயிச்சா
ஆமா இந்த புள்ளதா சொல்லுச்சு நம்ப நம்ம கூட இருக்கற புள்ளதா
ஆ சிந்து பையன்டி அவரு
இந்து வா
ஆமான்டி டாக்ட்ருடி
அப்படியா
இல் கோ ஆம் நிச்சயமாச்சுன் தா எனக்கு புரியில
அதுதா இது நிச்சயமான இதுல போட்ருந்தாங்க தான ஃபோட்டோல்லா
ஆமா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்ருந்தாங்க அவங்க அம்மா போட்ருந்தாங்களாமா
ஆ நல்ல நல்ல
நெல்லா வேற லவ் மேரேஜ் தாங்க நம்மதா லூசுகளாட்டோ உக்காந்ட்ருக்கு இப்போவோ
என்ன வன்றோன்னு தெரியில என்ன பண்ண போறோன்னு தெர்ல
ப்ள்ளட்ட ஏண்டி போல உன் ஃப்ரெண்டு தானே அப்டின்ன
நானுங்கேட்ட இதே கேள்விதா கேட்ட டீ உன் பெஸ்டி கூப்பிட்லியா உன்ன அ அழுகாத விடு அப்டின்ன இப்டிதா சொன்ன
அப்ப என்ன சொல்லிச்சு
அதுக்கு மூடிட் போடி அப்டின்னு சொல்லிச்சு இங்க பாரு மண்டைய ஒடச்சு விடுவ அப்டின்ன வாய் வந்து வார்த்த தா பேசுது ஏன் அந்த இன்ஸ்டால வந்துச்சுனாலே வார்த்த ஆ ஏன்னா அது வாய்ஸு அது வாய்ஸ் மட்
வாய்ஸு தா ஆம்மடி
என்னவோ இருக்கு அது என்னன் தெர்ல அவள கோவப்படுத்தனுன் பண்ணுதா
அந்த அண்ணன் கிட்ட ஐ டி இருக்கு அதுனால வேணுன்ட்டே பேசுது கொஞ்சோ சேரி நார்மலா பேசுறன்ன சேரி அப்டின் விட்ரலா ஏன் நம்ம சம்மந்தமே இல்லாம இருக்கோ இப்ப இ நா அப்டி சொல்லி பைத்தியக் உன் வேல குரூப் போடிம்பே அய்யோ அது ஏமார்த்தது அதா
இருக்காகூ அந்த பிள்ளையில்ல இதுக்குள்ள கொண்டு வந்து என்னாகும்
அது என்னாச்சு தியா இப்ப போதுல்ல ஒருத்ங்க கூட அவங்க வீட்லதான் இன்ன செட்டா இல்ல எப்பிடி தெர்ல எந்த கான்செப்ட்டு னே தெர்ல ம்
என்னமோ பண்ணுதுக கூட இப்ப அந்த பிள்ள சேரப் போதா இல்ல சேர்ந்தருச்சான்னு தெர்ல
சேர்ந்துட்டேன் சொல்லிச்சா இல்ல சேரப் போறேன் சொன்னாளா
சேந்துட்தா வந்துருக்கு நேத்து வந் போயி அங்க போய் ஜாயின் பண்ணி அ அந்த இதெல்லா ஃபில் பண்ணி குடுத்துட்டு தா இங்க வந்துருக்கா
ஆனா யங்கிட்ட என்ன சொன்னான்னா அங்க நல்லா இல்ல நா வேற எடம் பாக்கப் போறேன்
பொய்யி ஃபீசே பே பண்ணிட்டேன் சொன்னா
அ
என்ன பொய் சொல்லுது
அதுதான் என்கிட்ட சொல்லிச்சு அது அந்தப் புள்ள போற எடம் எனக்கு புடிக்கலடி வேற எங்காச்சு பாக்க இவ நேத்து இல்ல அது அன்னைக்கு சொல்லுச்சு
நேத்துப் போயி எல்லாமே பண்ணி குடுத்துட்டு வந்துருச்சு
அ ஓ சேரி நல்லாருந்தா சேரி போயிருல அதான் நம்ளுக்கு இன்ம எதுவும் தெரியாது
ஆமா இந்த அவங்க கையில தான் இருக்கு அதுவு கூட இருக்கறவங்கனால தா நம்ம லைஃப் எப்டி இருக்கும்ங்கறது நம்மளுக் தெரியும்
அதே தான் அந்தப் புள்ள கூட போயி அது இந்தப் புள்ள கரெக்
அந்தப் புள்ள வண்டில்லா வச்சிருக்குடி
அ அங்கப் போறேன் இங்கப் போறேன்
ஏ நேத்து என்ன சொல்லிச்சுத் தெரியுமா நான் கேட்டேன் ஏன்டி அவ்ளோ தூரோம் சொல்றியே எப்பட்ரீ பவேன் கேட்டா அந்த அந்தப் புள்ள வந்து என்ன பிக்கப் பண்ணிக்குதாமா அப்பின்னுச்சு சேர் ரைட்டு அப்பின்ன
ஓ சேரி சேரி சேரி
அய் காலையும் சாய்ந்ரம் மட்டும் இருக்கும்மாடி க்ளாசு அவ்ளுக்கு
ஆ அவ்ளுக்கா தெர்லடி அது என்னனு
ம்
ஆவ் தெர்ல
என்னனே தெர்ல
என்னமோ அந்த புள்ள கூட இருக்க போது அவ கைல தா இருக்கு நம்ம கூட இருக்கறக்கே அவரு என்னென்ன கூத்துப்போட்டாரு இனி என்ன பன்னபோதுனு பாக்லா
எங்க இருக்கீங்க எது எது அங்க போனா கேக்கணும் இங்க வந்தா கேக்ணோம்
ஏன்டீ எனக்கு ஒரு டவுட்டு இப்ப அங்க போச்சு அப்டின்னா நம்ம கூட ஒருத்தி இருந்தாள அவ்ளோட ட்ரஸ்ஸிங்ஸே எப்டி மாறிச்சு
அதுதான் அதுதா இந்த புள்ள அப்டி தெரியுமாடி அங்க போ அங்க போற அப்டின்னா அங்க இருக்கவங்கள மாரி இருக்கணோன்டெல்லா இல்ல சரியா இது வந்து அங்க போறேன் அப்டிங்றனால இந்த மாரிலா ட்ரெஸ் பண்ணு இப்டியெல்ல டிரெஸ் பண்ணு அப்டின்னுட்டு யோஸ்ச்சி வெச்சிருக்குது
அதா அன்னைக்கி பெருனாக்கே நாபருக்கா
ஆ அதுதா இப்டி தா ட்ரெஸ் பண்ணணு இப்டிலா இது பண்ணணு அப்டின்ட்டுருக் நெனைக்குது அந்த புள்ள
என்னமோ பண்ணட்டு ஜாலியா இருக்கட்டு
ம் ஆம் எனக்கு என்ன நா அங்கேரு இப்டியே உக்காந்த நா என்ன துணி என்ன வாங்குறது அப்டின்னு பாத் துட்ருக்குறே எவ்ளோ எடுக்குறது
இங் ஏ ஒரு ஐடியாவே கெடைக்க மாட்டீங்கிது இப்ப நம்ம ஆ கூலுக்கு அப்டிங்கும்போது இது இது அப்டிங்றது தெரியு
அப்ப தெரியு
ஆ இங்கெங்கும் போது ஒண்ணுமே புரியவே மாட்டீங்குது என்னென்ன வேணு வாங்கணு அப்டின்னு
அதுதா இப்ப நம்ளுக்கு யாராச்சு தெரிஞ்சவங்க இருந்தா கூட அவுங்க சொல்லுவாங்க இதெல்லா எடு ஆ ஆ அதுதா ம் ஊ அக்காதான சொல்லுவா அவ தான சொல்லுவா யாரு ஏ அது மொக்கையா போட்டு போகுன் டீ அதுட்டு போய் என்னடி கேக்கறது ஆ ஆமா ம் சேரி சேரி